ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா ப்ரோ
ஹலோ ஆ கேக்குது ப்ரோ இப்ப கேக்குது ஆ கேக்குது கேக்குது கேக்குது ஒங்களுக்கு கேக்குதுல எ வாய்ஸு
ஆ ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ கிளியரா இருக்கு என்னா ப்ரோ என்னா பண்றீங்க
எப்புடி நீங்க எது பண்ணீங்க நீங்க என்னா இது என்னா பண்ணீங்க எப்டி மறுபடி வருது
தெர்ல ப்ரோ இதுல சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நெனக்குறே பக் மா இஷ்யூஸ் இருக்கு போல முன்ன பண்ணது வந்து ஒங்களுக்கு என்ன லிமிட்டு என்ன கணக்கு தெர்ல பாப்போ நம்ம கண்ட்னியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோ பாப்போ அதுக்கப்பறோ எதனா வந்தா நம்ம பாத்துக்கலா என்ன என்ன பண்ண
ம் ஓகே ப்ரோ ஆ நா இ இப்பதா ப்ரோ வேலய விட்டே வந்தே வந்து அவுங்க ஆபீஸுக்கு வந்து
சண்டே கூட வா சண்டே கூடவா ஒர்க்கு
ஆ ப்ரோ ரியல் எஸ்டேட் கம்பெனி ப்ரோ சண்டே வரைக்கு ஒர்க் இருக்கு ஒர்க் இல்லாமல
அப்போ லீவ் வீக் வீக் ஆஃப்பெல்லா இல்லயா
து நாளா எடுத்துக்குறே ப்ரோ மொத்தமா அஞ்சு நாள் பத்து நாள் எடுத்துக்கிட்ட ப்ரோ
ஓகே ஐ மீன் மந்த்லி தேர்ட்டி டேஸ்னா நீங்க இருபத்தஞ்சு நாள் ஓகே இருபத்தஞ்சு நாள் பண்ணிட்டு அஞ்சு நாள் லீவ் எடுத்துக்வீங் தொடர்ந்து
இல்ல ப்ரோ லீவ்வுநாளு நா எவ்ளோ வேணாலு எடுத்துக்லா
சேரி சேரி ப்ரோ
அதாவது பிசினஸ் நா இங்க பாக்கறதுக்கு ஆ இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சூருனுட்டி
சண்டேனா ரொம்ப யாரும் கிளைண்டட்ஸ் எல்லாமே எப்டி ரெஸ்பாண்ட் பண்ணாது எல்லா ரெஸ்பாண்ட் ஆச்சு எல்லாருக்மே வீட்ல இருந்துருப்பாங்க பேச ஈசியா இருந்துச்சா எப்டி போச்சு
ம் நல்லாருந்துச்சு ப்ரோ இப்ப கஸ்டமர் ஒரு சில பேர் வந்து பாத்துருக்காங்க சைட்ல்லம் பாத்துருக்காங்க அவங்க வந்து இப்ப குடுக்கணு நாளைக்கு குடுப்பாங்க ரிப்ளை
நீங்க ரெகு இந்த லீட்ஸா வெச்சி ரெகுலரா ஒன்னு பாலோ பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு அத பா ஃபாலோ பண்ணறதுக்கு வேற டீம் ஃபாலோ பண்ணுவாங்களா
நா ஒருத்ததா ப்ரோ பண்ணுவ நா ஒரு லீட் பண்ண குடுத்துருவாங்க ப்ரோ இன்னு லீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணல லீட்ஸ்
சேரி சேரி
ஹலோ ஹலோ
கேக்குது கேக்குது சொல்லுங்க ப்ரோ
அதா ப்ரோ லீட்ஸ் இன்னு ஸ்டார்ட் பண்ணல லீட்ஸ் இன்னு ஸ்டார்ட் பண்ணல ஆ அத வந்து ஸ்டார்ட் பண்ணக்ப்றோ நா வந்து லலீட்ஸ்ஸதா நான்தா பாத்த பாத்து பேசி சைட் லிஸ்ட் கூப்ட்டு அவங்க சைட் லிஸ்ட் கொண்டாந்து பி எம் கிட்ட வாங்கி கம்பெனி கொடு துட்டு அவங்களுக்கு என்ன ஆஃபரோ கோல்டு காயின் அப்ரோ கோல்டு காயின் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட் டு அப்ரோ அங்க புல் பேமெண்டயு நா பேசி புல்
ரப்பர் ஆ ஹலோ கேக்குதா ப்ரோ ஹலோ